ஹலோ கேக்குதா ஹலோ
ஒ
கேக்குதா
ஆஹ் கேக்குது
ஆஹ் என்ன பண்ற
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்ற
சும்மாதா இருக்கே சாப்டியா
இல்ல நீ சாப்டியா
உம் சாப்ட்டே ஏ இன்னு சாப்டாம இருக்க
பசிக்கல
பசிக்கலங்ளா
உம்
ஆஹ் சாப்டாம இருந்தா ஒடம்பு கெட்டு போகுன் தெரியாதா
உம் உம்
உம் உம் அப்றோ காலேஜ்லா எப்டி போது
நல்லா போது உனக்கு எப்டி போகுது
உம் போது கொஞ்ச கடுப்பு தா இப்பதா காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ள அஹ் அசைன்மென்டு டெஸ்ட்டு எக்ஸாமு பேப்பரு என்னமோ அப்டிதா சொல்வாங்களா என்னமோ சொல்றாங்க ஒனக்கு காலேஜு செமஸ்டர் லீவா உம்
லீவு
லீவுங்ளோ
உம்
லீவுலா எப்டி போது
உம் ஜெ கெ ஆச்
போதா எங்க போது உம்
அப்டியா போது உம்
அப்படியே போதா அருமை அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க ம் ஹலோ ஹலோ கேக்குதா இல்லையா
கேகுதா இல்லயா ஹலோ ஹலோ
கேக்குதா இல்லையா ஆ இப்பதான் கேக்குது இவ்வளோ நேர
எனக்கு வணக்கு ஓகேவா இப்போ ஒகே வா
ஆ இப்ப ஓகே என்னாச்சு
ரூம்ல சிக்னல் கடைகல
ரூம்ல சிக்னல் கிடைக்கல்லலைங்களா
ம்
பரவால ம் இப்போ ஓகே தான
ஆ இப்ப ஓகே
ம் அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க
நல்லா இருக்கா வேலைக்கு போயிருக்காங்க
சேரி சேரி தனியாவா இருக்கீங்க ஆ
ஆமா
சரி சரி லீவ்ல ஒர்க்லா எதும் குடுக்கலையா
குடுக்கல
அப்புறம் இன்டர்ன்ஷிப்பு
பத்து டுவெண்ட்டி ஒன்னுக்கு மேல போனும்
ம் ஏதோ ஒரு பத்து நாளைக்கு மட்டுமா
ஆமா செவன் டேஸ்க்கு
செரி செரி
ம்
ம் அப்புறோ
உம் வீட்டு எதாவது குடுத்தாங்களா
என்னது
உ காலேஜ்ல இன்னைக்கி ஏதாவது ஒர்க்கு
ஆமா அது குடுக்கலனாதா ஆச்சரியோ இன்னைக்கு காலேஜு போயிட்டு
உம்
இன்னைக்கி ஃபுல்லா ஒரே சப்ஜெக்ட் தா அஞ்சு அஞ்சு க்ளாஸு அதுல நாலு கிளாஸ் ஒரே சப்ஜெக்ட்
ஞ்சு தானா
ஆமா ஒரு நாளைக்கி அஞ்சி சப்ஜெக்ட் தா
ஓ
உம்
ஃபஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் போட்டு வற மீதி எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னா அப்டே கிரிப்டோகிராபிக்குனு ஒரு சப்ஜெக்ட்
உம்
ஒரே காலையிலேருந்து ஒரே கொஸ்டின் தா அத ஒரே கொஸ்டினுக்கு தா ஆன்வசர் எழுதனு
உம்
அது எழுதி முடிக்கறதுகுள்ள காலேஜே முடிச்சிச்சு இன்னு ஆன்வசர் முடியல இந்த மாரி எக்ஸாம் ல்லாம் வந்த எப்டி எழுதுறது சொல்லு அதுக்கப்புறோ ரெண்டாவது பீரியட் வேற ஒரு சப்ஜெக்ட்லருந்து ஸ்டாப்லா அவுங்க வந்து அரமண்னு அப்புறோ கேள்வி கேட்டாங்க அவுங்க கே கேள்வியா கேட்ருந்தாங்க இங்க எங்களுக்கு கேட்பாங்களா என்னா படிக்கன்னு தெரியாம எல்லாத்தயு பாத்துட்டுருந்தோ எல்லா பேப்பரையு எடுத்து வெச்சோ எந்த கேள்வி கே பதில் சொல்ற மாரி கரெக்டா இன்னிக்கி கேட்ருவாங் ஆனா போன கிளாஸ்ல கேள்வி கேட்டாங்க மாட்டிக்கிட்டே அப்டியு பதில் சொல்லிட்டே கடசியா
ம்
ஆஹ் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க ரெண்டாவது கொஸ்டின்
ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ என்னாச்சு ஹலோ சொல்லு கேக்குதா ஹலோ